அலோ
ஹலோ
சொல்லுங்க‌ அக்கா
சொல்லுங்மா
என்ன பண்றீங்க
நாங்க ஃப்ரீயா தா இருக்குறோ நீங்க
நானு ஃப்ரீதாங்க்கா சாப்ட்டீங்ளா
சாப்ட்டோ நீங் சாப்டீங்ளா
ஆ சாப்ட்டங்க்கா
ம்
ம் இன்னா பண்றீங்க
ஆ சும்மா ஒக்காந்து ஒக்காந்து தா இருக்குறோ நீங்க
நானுந்தாக்கா
ம் நாங்க இன்னக்கி பிக்னிக் போயிருந்தோ
ஆ நல்லா இருந்துச்சாக்கா
ஆ எடமெல்லா ப்ளேஸெல்லா நல்லா இருந்ச்சு
ஆ
ம் நல்லா இருக்குது எடமெல்லா நல்லா இருக்குது போய்ட்டு பாக்கறதுனா பாருங்க
இன்னா எடங்க்கா
இந்த ஜ இது ஏலகிரி மல
ஆ ஜல்காமறைக்கு போய்ருக்கீங்ளா
ஆ போய்ருக்கே
ஆ போய்ருக்கங்க இப்ப வந் டூ மந்த்தா ஆகிக்கு டூ மத்து தா ஆகுது போயி
ம் ம் நாங்க இன்னைக்குதா போய் வந்தோ எடமெல்லா நல்லா இருக்குது ப்ளேஸெல்லா இருக்குது பச ங்க வெளாட்றதுக்கெல்லா நல்லா வசதியா இருக்கு
ஆ
போய்ட்டு பாக்கறதுனா பாருங்க
ஆ சேரிங்க அக்கா
ஆம் ஃபோட்டோஸ் இருக்கு
ஆ
பசங்க விளாட்றதுக்கு தகுந்த மாரி எட இருக்கு
ம்
போய்ட்டு பாத்துட்டு என்ஜாய் பண்ணிட்டு வாங்க
ம் சேரிங்கக்கா
ம்
ம்
சரிங்க
ம் சாட்டீங்ளாக்கா
ஓ ஒ
ம்
சாப்டங்க
ம்
ம் என்னன்ன சாப்பாடு செய்வீங்க
ம் உங்க பசங்கள்லா எப்டிக்கா இருக்காங்க
ம் நல்லா இருக்குறாங்க
ஆ
இன்னன்ன சமையல் இன்னன்ன சமையல் சமைப்பீங்க நீங்க
நம்ளுக்கு எல்லாமே வரும் அக்கா
ம்
ம் ம் உங்ளுக்கு எதா டவுட்டுந்தா என்ட்ட கேளுங்க
ம் ம் சரிமா கேக்
ம் உங்க பசங்க பேர்லா என்னாக்கா
ம் அது இல்லமா இன்னொர் டைம் நான் அத சொல்ற இப்ப அதெல்லா வேண்டா
ம் செரிங்கக்கா
ம் அத பத்தி எதுவே வேண்டாம்
செரிங்க்கா
ம்
ம்
என்னான்னா சமைப்பீங் நீங்க
நான் வெஜ்ஜி நான்வெஜ்ஜி
ம் ம்
அ அ சமைல்லன்னா எல்லாமே பண்ணுவ சாம்பார் அ எல்லாமே பண்ணுவே
ம் ம் தேவயான அளவுக்கு செஞ்சுப்பீங்ளா இல்ல மதித் டைமுக்கு சேத்து செய்வீங்ளா
இல்லக்கா தேவயான அளவுக்கு மட்டு செஞ்சிருவ்ங்க
ம்
ஆ
அது சரிங்
யா ஆ
ம்
தெர்லக்கா
ம்
மோடி எப்ப போலான்னுக்கிறீங்க பிக்னிக்கு
ம் அ அடுத்த மந்த்து போலான் இருக்குறோ
ம்
அம்
செரிங்கக்கா எப்டி ஃபேமிலியா போவீங்ளாக்கா
ஆமா சுற்றுலா மாரி போய்ட்டு வருவோ மன்த்து மன்த்து
அம்
ம் எடமல்லா நல்லா இருக்கு பிளேஸ்சும் நல்லா இருக்குது நீங்ளே போய் என்ஜாய் பண்ணிட்டு வாங்க
ஆன் செரிங்கக்கா அது ரூட்டு தெரியாதே நம்மளுக்கு
அது மேப்ல போட்டு பாத்தீங்ன்னா எல்லாமே வரோ
ம்
ம் அதுல்லா ஒரு ப்ரச்சன இல்ல மேப்பு போட்டு பாத்தீங்ன்னா போய்ட்டு வர்லா
அம்
ம்
ம்
ஜவ்வாது மலைல என்னன்னா பாத்தீங்க இது ஜல்க மல்ல என்னன்னா பாத்தீங் நீங்க
அங்யு போட் ஹவுஸ் இருக்குக்கா
ம்
ஆ ஆ ஈசா கோயிலுக்கு போய்ர்ந்தீங்ளா அந்த மாரி ப்ளேஸ் ஒன்னு அங்க இருக்கு சிவன்து இருக்கு அ நீர்வீழ்ச்சி இருக்கு அங்க
ம் அதுலல்லா போய்ட்டு குளி அதுல எல்லா போய்ட்டு குளிக்லாமா
ஆன் குளிக்கலாக்கா
ஆ அலோவ்டு இருக்கா
ஆன் ஆனா அது வந்து டிக்கெட் எடுக்குணுமா ம்
செரி செரி ம் க்கு எல்லாத்துக்கு டிக்கெட்டுதா எடுக்குணும் உள்ள போறதுக்கு மட்டும் அமௌண்ட்டு கட் னா சரி மத்ததெல்லா அதுக்கு அதுக்கு தனி தனி அமௌண்ட்டு கட்டிதா ஆவுணும்
ஒ
ம் நாங்க படகுலயெல்லா போயிட்டு வந்தோம்
அ
ம் போட்ஹவுஸ்க்கு போயிட்டு படகுல போயிட்டு பாத்துட் ட்டு என்ஜாய் பண்ணிட்டுதா வந்தோம்
ம்
ம் போயிட்டு வாங்க பிளேஸ்ஸெல்லா நல்லாருக்கு நாங்க அடுத் அடுத் அடுத்த மந்த்து போலான் இருக்குறோ
ஓ
ம்
அது நாங்களும் ஃபேம்லியா போலான்தா இருக்கோம்கா ம்
சரி சரி பிளேஸ் எல்லா நல்லா இருக்கு போய் பாத்துட்டு வாங்க
ம்
ம் வேற எதனா டவுட்டு ச சமையல பத்தி எதனா கேக்கணுங்ளா
அப்டி இல்லக்கா
ம் எது இருந்தாலு சொல்லலா அதுக்கு நாங்க இது பண்ணுவோ
ம்
ம்
செரிங்கக்கா
ம் அந்த செடி வாழ இல்ல தென்ன மரோ மட்டு இருக்கு தென்ன கொல தள்ளி இருக்குது
இப்ப
அ எலுமிச்ச பழோ ஆ செடில அழகா இருக்குது
ம்
ம் அதா பூ அழகா பூத்துருக்குது வாழ செடில கொலத் தள்ளிருக்கு பரவால்ல நல்லா இருக்குது
ம் செரிங்க்கா
ம்
ம்
வேற ஏதாது டவுட்டு இருக்கா
இல்லக்கா டவுட்டு
ம் சரிங்க
ஆ
ம் செரி வச்சிரவா
ஆ செரிங்கக்கா
ம்